வணக்கத் தோழி
ஏ
வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
கேக்குதா சிஸ்டர் உங்களுக்கு
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ சாப்ட்டீங்ளா
இருக்கீங்க ஆ இன்னு இல்ல தோழி இனிமேதா ஆ எப்டி போது லைஃப்லா எப்டி போது
ரொம்ப நல்ல போதுங் வேற ஒன்னு இல்ல அ அ ஆ ஆ சேரி சேரி நம்ம நீங்க தா
சேரி சேரி
அப்பா எங்க கோயிலுக்கெல்லா எங்கயாது போய் ருக்கீங்ளா எப்டி நா வெளி பயணம்னா
இல்ல கோயிலுக்கு நம்ம போனது கெடையாது
ஆ
ஆ நீங்க சொல்லுங்க நீங்க போய்ருந்தீங்னா நீங்க சொல்லுங்க எப்டி உங்களோட அனுபவோ எப்டி இருக்கு எங்கெங்க போயிர்கீங்க
நாங்க டூரெல்லா போவோ தோழி நாங்க டூரிஸ்ட்லா நறைய போவோ ஆ ஆ அதுல நல்லாருக்கு ஜாலியாதா சந்தோஷமா
ஆ எப்டி எல்லாரும் போறதா இல்ல ஃபேம்லி டூரா
ஃபேம்லி டூர் ஃபேம்லில போ மாட்டோ தோழி
ஆ
அதாவது வந்து ஊர்ல இருந்து ஒரு அம்பது பேரு அறுபது பேருன்னு ஆனா நமக்கு அத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன அதுல தெளிவா குமா
அந்த மாதிரி கோயிலுக்கு பஸ் எடுத்துட்டு போவீங்க ஆ சேரி சேரி சேரி புரியுது
ம் அப்றோ வீட்ல புள்ளைங்க எல்லா நல்லாருக்காங்ளா
கெடைக்கு உங்களுக்கு
ஆமாங்க தோழி, ஆ,
ம், மத்தபடி கோயில்தா ஆ டூர் போறது எல்லாமே நீங்க கோயில் சம்பந்தப்பட்டதுதா மத்தபடி சுற்றுலா பயணோ அந்த மாதிரி கெடையாது
ஆ அது மாரி போனது இல்ல தோழி இது வரையில எனக்கு சாமிதா ரொம்ப புடிச்ச விஷயோ
அந்த மாரிதா பசங்கள கூட்டிக்கிட்டு அந்த மாரி போறது, இந்த மாதிரி நம்ம போனது கெடையாது ஆமா, இது இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த மாரி போயிருக்கோ பிள்ளைங்கள அழைச் சிட்டு காமிக்கிறதுகாக அந்த மாரி போயிருக்கோ
ஆ
ம்
பசங்கல்லா என்னா தோழி பண்றாங்க
ஆ பெரிய பைய காலேஜ் படிக்கிறா இப்ப ரெண்டு பசங்க எனக்கு
சரிங்க சரிங்க
பெரிய பைய காலேஜ் படிக்கிறாப்புல, சின்ன பைய எயித் படிக்கிறாப்புல
ஆ
ம், உங்களுக்கு பசங்க இருக்காங்ளா
ஆ எனக்கு மூணு புள்ளைங்க தோழி, மூணுல பெரிய பாப் பா தேர்டு இயர் முடிச்சிருக்காங்க
ஆ சேரி ஓகே தோழி
சின்ன பாப்பா வந்து ஃபார்மசி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கிறாங்க சென்னையில இப்ப சொன்னப்ப ட்டுருக்கா ஒரு வருஷ முடிஞ்சிருக்கு தோழி, ம், அது தம்பி வந்து டுவெல்த் படிக்கிறா, ஆமா தோழி தம்பி டுவெல்த் படிக்கிறா இந்த வருஷோ
தம்பிய என்ன படிக்க வைக்கிறதா ஐடியாவுல இருக்கீங்க
தம்பி ஐ ஏ எஸ், ஐ பி எஸ் அப்டின்ற மாரி பரிச்சை எழுதனுனு ஆசைப்பட்றா
ஓ செரி செரி செரி நா கூட தம்பிய வந்து பி எஸ் சி நர்சிங் போட்ருக்கே அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா வேல்யூ ருக்கா அது அது எப்படி நல்லதா அது இல்ல பாப்பா படிக்கிறது என்ன சொன்னீங்க
டாக்டர் ஆஃப் பஃபார்மசி அதாவது டாக்டருக்கு இது போகல தோழி, அதாவது நீட் எக்ஸாம் எழுத வேணானு சொல்லிட்டே ஆ
செரி செரி
எதனாலனா நமக்கு பணம் காசு அவ்வளவு செலவு பண்ண முடியுமோ என்னோ பயந்துகிட்டு
அந்தே காரணத்துக்காக தா நானுமே இப்ப பி எஸ் சி நர்சிங் போட்ருக்கே
ஆ
ஆ ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வருமானோ இல்ல
ஆமாமாமா
ஆ அந்தளவுக்கு அமௌன்ட் கட்டி இப்போ அந்தளவுக்கு தா நம்ம கட்டி தா படிக்க வைக்கிற மாரி இருக்கு அந்தளவுக்கு நம்ம வருமானமில்ல அப்படிங்கற பட்சத்துல நா வந்து அது செரி அது சரியா வராது அப்டிங்கற மாரி
இல்லங்க தோழி அப்படி இல்லங்க தோழி நம்ம வந்து பா நா எனக்கு வந்து இது எடுத்துரைக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்போ இது
ஆ என்னான்னா எனக்கு பாப்பா ந எழுதியிருந்தால் ஆ ஏதோ மார்க்கு எடுத் துர்ந்தாவுடைய அந்த த டாக்டர் ன் நாட்டு மருந்து இருக்குங்கல்ல அந்த டாக்டர்க்கு படிச்சிருக்கலா
ஆ ஆ செரி செரி செரி ஹோமியோபதி மாதிரி
ஆமாங்க தோழி அதாவது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நம்ம பயம் பயந்துகிட்டு பாஸ் ஆயிட்டா நம்ம படிக்க வைக்க முடியாதோ அப்படின்னு
ம் கண்டிப்பா கண்டிப்பா
பயந்துகிட்டு தா தோழி நா அதப் போட
ஆ நாங்களு அந்த வருமான பிரச்சன அந்த பணப் பிரச்சன இருக்குங்கிறதுக்காக தா நாங்களுமே எடுக்கல ஆனா தம்பி வந்து ஆசப்பட்டது சின்ன பிள்ளைந்து டாக்டர் அப்படிங்கிற மாதிரிதா ஆசப்பட்டுச்சு நம்மளோட வீட்டு சூல்நெல சரியில்ல அதோட செரி மார்க் எப்டி வருது என்னு சொல்லிட்டு நா நீட் அட்டன் பண்ண விடல ஏன்னா அதுலயு ஒரு வர்ஷோ வேஸ்ட்டாகிட்டுருக்கு ஒரு வருஷோ வேஸ்ட்டாகிரு அப்படிங்கிற பட்சத்துல பி எஸ் சி நர்ஸிங் மேக்சிமம் பசங்கள்லா யாரு போ மாட்டாங்க செரி போனா ஓகே ந ல்ல நல்ல இதுதா அப்டின்னு சொன்னதுனால பசங்களுக்கு ஓகேதா ஆ அ அப்புறோ எடுத்து சொல்ல போ சொல்றாங்க இப்போ வந்து பி எஸ் சி ஆ நர்சிங் வந்து ஓகே தா
ஆ இல்ல தோழி அ நம்ம பாப்பா பையனாருந்தாலு பொண்ணாருந்தாலு நர்சிங் படிக்கறது தப்பில்ல தோழி அதுவு நமக்கு தப்புல்ல கேக்குதுங்ளா